அலோ ஆ சொல்லுங்க சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சிஸ்ட நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க
ஆ நா நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஓ ஓ அடுத்து இப்ப என்ன பண்ணலானு யோசனை பண்ணிட்டு இருக்கே சிஸ்டர் வேற எதுவு பெருசா இல்ல மழைய ரஸ்ச்சு முடிச்ட்டீங்ளா நான் அட்லீஸ்ட் எனது தம்பிக்க கூட ஹோம் ஒர்க்டை டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கே
ஓ சே அவதா சவுண்டு கேட்டுக்குதே ஊ ஆனு கத்திட்டு இருக்கரு
மா அதுக்கேதா ம் சேரிங் சிஸ்டர் நீங்க
நானா இப்பதா பிளவுஸ் ஸ்டிச் கனல் ஊக்கட்ட குடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு வந்தே செரி நீங்க வந்து ரெடி பண்ணி குடுங்க ஆ நெக்ஸ்ட் வொர்க் நா போய் பாக்குறே அப்டின் சொல்ட்டு வந்ருக்கே
சேரிங் சிஸ்டர் சேரி சேரி ஓகே ஓ ஓகேங் சிஸ்டர் நீங்க சொல்லுங்க பசங்களுக் என்னென்ன ஸ்ட்ரென்த் உள்ள ஃபுட்டா குடுப்பி பின நீங்க என்ன மாதிரி ஃபுட்ஸ்லா ட்ரை பண்ணிருக்கீங்க புதுசா கேக்குங்களா சிஸ்டர் ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா
ங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க டவர் பிரச்சனையோ
ஹலோ
ஆ கேக்குது சிஸ்டர் கேக்குது சொல்லுங்க
இல்லல்ல பசங்களுக்கு முடிச்சிட்டு இருக்காங்கன் சொன்னே
சேரிங்க சிஸ்டர் செரி செரி
இப்ப அவங்களுக் ஸ்கூல்ல எடுத்ததுமே ஃபஸ்ட் மிட்டம்க்கு ப்ராஜெக்ட் குடுத்திருந்தாங்க
ஓகேங் சிஸ்டர்
அதுக்காக இப்ப வந்து இப்பதா வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னூ சய்ன்ஸ் ப்ராஜெக்ட் மட்டு பேலன்ஸ்ல இருக்கு திருப்பி எதோ ஒரு ப்ராஜெக்ட் குடுத்துருக்காங்களா
சேரிங்க சிஸ்டர் அ ஹ ஹ ம்
ஆ அது வந்து நீங்க பண்ணி அம்ச்சு வுடுங்க அப்டின்ட்டு
நீங்க பேரண்ட்ஸா பசங்களா
ஆ பேரண்ட்ஸாகிய பசங்க முடியாம
ரைட் ரைட் நடத்துங்க நடத்துங்க பேரண்ட்ஸாகிய பசங்க
ப ஏ பசங்கள நா ஸ்கூல்ல சேத்திருக்கனா இல்ல என்ன சேத்திருக்கனான் தெர்ல எக்ஸாம் வந்தாலு பயப்புற அசைன்மென்ட் வந்தாலு பயப்புற பல வருஷங்கள் கழித்து நானை இப்பொழுது பயந்து கொண்டே வ எறங்குகிறேன்
ரைட் ரைட்டு ஆக மொத்தொ நீங்கதா ஹோம் ஒர்க் பண்ணிட் இருக்கீங்க உங்ளுக்தா ப்ராஜெக்ட்டு
ஒரு விஷ்யத்த பத்து வாட்டி சொல்லி குடுக்குற அளவுக் எனக்கு பொறும இருக்கு பதினோருதுதாட்டிலா பொறும போயிடுது அப்பயும் நா பொறுமய கொ கொண்டு வந்தா அது கஷ்டமாயிடுது
ஓக்கே ஓகே அதனால நானே பண்ணி குடுத்துறேன் அப்டின் சொல்லி நீங்க ஸ்டார்ட்
ஆமா அது மே அதுல வேற ஒரு மே வாட்டி இவ போய் என் புள்ள போய் சொல்லிருக்கு போல அம்மா மிஸ் எங்க அம்மாதா மிஸ் இது எழுதினாங்க தப்பா எழுதிட்டாங்கன் சொன்னது அவ்ளதா அவங்க ஆரம்பிச்டாங்க என்ன பாக்கும்போதெல்லா உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் குடுக்கல உங்க பிள்ளைக்குதா நாங்க ஹோம் ஒர்க் குடுத்துருக்கோ உங்க பிள்ளைய பண்ண வைங்க மிஸ் அவ எழுத மாட்டேங்றா மிஸ் உங்க பையன்தா சமத் கா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே முடிக்கிறா நீங்க என்ன இப்டி சொல்றீங்க? நா என்னவோ அவன் எழுதாம அவன் எழுதறதுக்கு பதிலா நா எழுதி குடுக்கற மாரி இருக்கு என் நெலம
ஓஹோ அ அப்ப வீட்ல ஆக்ட் பண்றாரு சாரு
அய்யோ அவர் ஆக்டிங்ல்லா வேற லெவல்ல இருக்கு மரண ஆக்டிங் பயங்கர ஆக்டிங் அந்த லெவல்ல இருக்கு
ம் ம்ஹும் செரி செரி செரி ஓகே ஓகேங் சிஸ்டர் ன்னே ஓகே சொல்லுங்க சிஸ்டர்
கம்ப்ளைண்ட் பண்ண போனா மிஸ் எனக்கு சாப் சப்போர்டிவா பேசறாங்க நா அவனுக்கு சப்போர்ட்டிவா பே திட்றாங்க என்ன திட்றாங்க
ஆகா மொத்தோ நம்மளு
நீங்கதா வந்து கொழந்தய வந்து இது பண் றீங்க நீங்கதா வந்து கொழந்தைக்கு வந்து இந்த மாரி செஞ்சு பண்றீங்க அப்டின்ட்டு அவுங்க என்ன புடுச்சு கத்தறாங்க
எ ஹ ஆ ஆ செரி செரி ஓகே ஓகே சிஸ்டர் அப்ப சப்போர்ட் பண்ண வேணாங்கறாங்க ஸ்கூல்லயே ஒழுங்காதா செய்றான் நீங்க ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேக்கறாங்க
ஸ்கூல்லயே அவன் கரெட்டாத செய்றான் வீட்ல கரெக்டாதா செய்வான் நீங்க வந்து வீட்ல வந்து நீங்க அவன வந்து டென்ஷன் படுத்துறீங்க அவர் அவரு வந்து ஏஜுக்கு வந்து நா அவர டென்ஷன் படுத்துறனா அவர வந்து பிரெஷர் குடுக்கறனா ஜென்டில் பேரன்ட்டிங் பண்ணமா அய்யோ ஆமா நா எதாது டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நா போனா அவுங்க சில்ட்ரன்ஸ் மீட்டிங் வெக்கிறாங்க என் கூட என்னால முடில
சரி சரி ரைட் ரைட் சிஸ்டர்
நா அதோட சொன்ன மேம் நீங்க ஒரு நாள் இவன வந்து வெச்சுக்கோங்க நா உங்ககிட்ட ஒப்படைக்கிற உங்க வீடு நீங்க வெச்சிருந்தபடியே இருந்துதா அப்போ நா வந்து அவன் செய்யறக்கு வந்து நா வந்து நான்தான் பண்றனு நா ஒத்துக்கற அப்டினதுக்கு அதுக்கெல்லா அவுங்க ஓகேவா
அ ஹ ஹ அது கூட நா ட்ரை பண்றங்கறாங்க
ஆ நான் ட்ரை பண்றன் நீங்க வந்து கொ கொ அதாவது கொழந்தய வந்து நா வந்து சும்மாவே அடிச்சிட்டு இருக்கனா
ஓ ஹோ ஹோ
அய்யோ இவரு வேற நா வந்து நா என்ன என்ன பண்றது என் சத்தியமா தெரல இல்ல நான்தான் வந்து எதோ பொய் சொல்லி அவன வந்து இது பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது
அதா நாலு பேர் நம்மள சுத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்ளா நம்மதா தப்பா இருக்குமோ நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகிடு உம்
இவன் பண்ற பா த்து அவுங்க பேசறத பாத்தா நம்மதா தப்பா சொல்லிட்டு திரியறோமோ அப்டின்ற
ம்ஹ அதுதா அதுதா அதுதா ஆக்சுலி நம்மள யாரு கம்ப்ளைண்ட் பண்ணவரை மே நமக்கு தோணாது நம்மள ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா ஒன்னே நம்மளுக்கு தோணு அப்ப நம்மதான் தப்போ
அப்டிதான் எனக்கு இவன் பண்றத பாத் து ஒருவேள நம்மதா இவன வந்து ரொம்ப அடிக்கறோமோ அய்யோ பாவோ கொழந்தய அடி க்கிலா நம்மோ நம்மோ ஒரு செகண்ட் நேனச்சிட்டு இப்டி திரும்பி இப்டி திரும்பறதுக்குள்ள ஒரு சம்பவோ சிறப்பா பண்ணுவான் அப்பதா நெனப்ப நா தப்பில்ல நீதா தப்புன்னு சாத்து சாத்துனு சாத்த வேண்டியது அய்யோ அய்யோ எனக்கு சீரியசா இந்த ஜென்டல் பேரண்டிங் எனக்கு தெரி ரொம்பலா அடிக்க மாட்ட சிஸ்டர் அதாவது நா வந்து இத செய்யாதரா அந்த மாரி ஆகிடு பொறுமையா அது டெமோல்லா காட்டி சொல்லுவ இப்ப நீ பண்ணனா தண்ணி எல்லா சிந்தினனா இப்டி ஆகு அம்மா ஸ்பீடா நடக்கு போதோ இல்ல யாராவது கவனிக்காம நடக்கு போதோ ஸ்லிப் ஆகு அப்டின்னு சொன்னா அதெல்லா வந்து அவர் வந்து எல்லாமே சரிமா ஓகேமா செரிம்மா சாரிமா நா பண்ண மாட்டமா எல்லா சொல்லுவாரு ஆனா நீ என்னத்த சொல்றது நா என்ன கேக்குறது
அது ஒரு செகண்ட்தா அந்த சொல்ற ஒரு செகண்ட் மட்டுந்தா அந்த அமைதி ஹஃ ஹஃ ஹஃ ஹ சொன்னாங்க
அதே மாரி நாசு சொல்லி குடுக்குறதெல்லா வந்து என்கிட்ட ரிப்பீட் பண்ண சொன்னா ரிப்பீட் பண்ண மாட்டாரு
செரி செரிங் சிஸ்டர்
வராது ஆனா அவங்க மேம்கிட்ட போனா வருது அது எப்டிந்தா எனக்கு தெரில
ஹோ ஹோ ஹோ ஹோ அப்ப உங்ககிட்ட வந்து ஏமாத்றாரு ம்
ஏமாத்றாரு பிளஸ் வந்து நா வந்து அவருக்கு என்க்ரேஜ் பண்றது இல்லியா நா என்ன ஹரி பிரியா வந்து இந்த சப்ஜெக்ட் முடிச்சது அடுத்த சப்ஜெக்ட்டுக் போய்ட்டு முடிச்ட்டியா முடிச்ட்டியா வா வா வா அடுத்த சப்ஜெக்ட்டுக் போலா அப்டின் நா வந்து ஹரிபரி பண்ணுவ இப்ப கிளாஸ்ல எல்லாருமே வந்து அவ அப்ரிசேட் பண்றாங்க ஒரு ஒரு இதுவா அவர கேக்குறாங்கல்லயா அதனால அவருக்கு வந்து அது புடிச்சிருக்கு
அவனுக்கு அந்த பிஹேவியர்தா புடிச்சிருக்கு அ அஹ
நா அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு நா அஞ்சு வாட்டி அப்ரிசேட் பண்ணா நா
ஓகே ஓகே கரெக்ட்டுதா தம்பி எத்தனாவ்து படிக்கிறா சிஸ்டர்
அவரு ஃபோர்து
ஃபோர்த் ஓகே ஓகே ஓகே ம் அப்ப கரெக்டாதா பண்றாரு இந்த கொஞ்சோ நாளுக்கு குறும்பெல்லா இருக்கதா செய்யு
ஐயோ ஒரு எய்த்து நைன்த்து வரைக்கு இருக்குன் நெனைக்கிற அஞ்சு வர்ஷத்த நா எப்டி சமாளிக்க போறன் எனக்கு தெரியல
ஓ ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் நாங்க இப்பதா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டட்லயே இருக்கோ இன்னு அத ரெடி பண்றதுக்குள்ள
நீங்க இன்னு பாக்க வேண்டியது நெறய இருக்கு அம்மா எனக்கு கை வலிக்குதுமா அம்மா எனக்கு கால் வலிக்குது கால் அமுக்கிவுடு இந்த ஸ்டேஜு இப்ப நீங்க இருக்குற ஸ்டேஜு
அதெல்லா இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்கங்க நைட்
அதுதா சொல்ல இப்ப வந்து அந்த ஸ்டேஜு நீங்க செகண்ட் தேர்டெல்லா போய்டீங்கன் வச்சுக்கோங்க அம்மா கொஞ்சோ தூக்க வருதுமா நா கொஞ்சோ தூங்கீட்டு வரட்டுமா அம்மா கொஞ்சோ நா வெளாடிட்டு வர ட்டுமா டே முடிச்சுட்டு போடா மா மா கொஞ்சோமா ப்ளீஸ்மா அதோ கொஞ் தூங்கிட்டு வந்துற எனக்கு தூக்கமா வருது அப்டீன்வா செரி போடா தூங்குடா அப்டின்னா ம்மா ம்மா கொஞ்சோ நேர ஃபோன் பாத்துட்டு தூங்கட்டுமா அப்டின்வா ஐய்யய்யோ ரொம்ப கஷ்ட அதுதா இருக்குறதுலயே கொஞ்சோ க்ரிட்டிக்கலான ஒரு விஷ்யமே
ம் ஹூ ஹூ ம் செரிங்க சிஸ்டர் செரிங்க இவனு அதேதா பண்ணுவா கால்ல நைட்டானா கால் வலிக்குது அத வலிக்குது இத வலிக்குதுன் கால தூக்கி தூக்கி போடுவா
ஆமா அ அது வந்து இப்ப இருக்குற ச் ஸ்டேஜ் இல்ல கால் வலிக்குதுன் வாய்ங்க அம்மா எனக்கு வந்து தூக்கமா வருதுன் வாய்ங்க ஐயய்யோ
ம் ஹும்
இவனுங்கள இப்பவே சமாளிக்க முடீல இதுல பொம்பள புள்ளையா இருந்துச்சுங்கன்னா அம்புண்டுதா போல
அது இன்னோ ஆக்டிங் பயங்கரமால்ல இருக்கோ
இதா ஆக்டிங்கு நம்முளுக்கு வந்து ஜி ஜெம்னி கனெக்ஷன் வித் வே தாண்டிருச்சு அதெல்லா வந்ச்சுனா சிவாஜியே தாண்டி எம் ஜி ஆருக்கு போயிடோ
அ ஆமா சிஸ்டர் ம் அதுவேனா கரெக்ட்டுதா ம் செரிங்க சிஸ்டர் செரி
எதாது ஐடியா இருந்தா இந்த ஜென்டில் பேரன்டிங் ஜென்டில் பேரன்டிங்க்ராய்ங்கல்ல அது இவனுகள வெச்சு எதாது பண்ண முடியுமானு கொஞ்சோ எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி கொஞ்சோ சொல்லுங்க நா
கொஞ்சோ கூட பொறும இல்ல நானே ஜென்டில் பேரண்ட்டிங்க்கு அப்டியே ஆப்போசிட்டான ஆளு
அய்யோ ஏ கேக்கிறீங்க நானே அந்த நெல மெலதா இருக்கே யாருனு சொல்றீங்க திரும்புற பக்கோ எல்லா கண்ணி வெடி மாரி திரும்புற பக்கோ எல்லா எனக்கு பொறும இல்லங்க நா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நா வந்து அடிச்சிருவே அப்டீன்றாங்க அதத்தா நம்மளு பண்றோ நம்ம பண்ணா அது வந்து
செய்யுலீன்னா ஒன்னே கத்துவே கோவோ வந்துரோ ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி கத்திகிட் கொழந்தகிட்ட பாசமா பேசணோ அப்டீம்பாங்க
இதுல நம்ம இதுல நம்ம அப்பாம்மா இங்க சொல்வாய்ங்க நீ வந்து கொழந்தய வந்து பொறுமயா சொல்லா அது கேட்டுக்கோ நீதா எரும்மாடு கேக்குல அது எப்பிடி ஓர் அழகா கேக்குது பார் எம்மா நா பெத்ததுமா என்ன மாரியே ஒரு பது அம்பது பச ண்டேஞ்சாது இருக்க வேணாவா அப்பெடில்லா அது இருக்காது நீதா அப்டி இருக்க
ம் சேரி செரி செரி சிஸ்டர் அதுதா கஷ்டோ அவங்க நம்மளு சப்போர்ட் பண்றது ச்சி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க
அவங்க பேரப்பசங்கலுக்கு தான சப்போர்ட் பண்றாங்க நம்மளா செகண்ட்ரி யாயிட்டோ
ஆம்மா
நா பேசாம என்ன பண்ண போறே நீதா ஓ பே பசங்களுக்கு இது பண்ற லீவ்ல சனி வெள்ளிக்கெழம கொண்டு போய் உட்டுட்டு சனி நாயிரு வெச்சுக்கோ ஞாயித்து கெழம வந்து கூப்ட்டுகிறேன்ன போறே
அப்டீன்றீங்க ஓகே சேரி செரி செரிங்க சிஸ்டர் பாப்போ ட்ரை பண்ணுவோ ஆ செரிங்க சிஸ்டர் அடுத்த கால்ல பேசுவோ ஓ
ம் தேங்க்யூ சிஸ்டர் பாய்
பேச ஆரம்பிப்போ